சொல்லுங்க மேடம்
அ இ ஏனா மோஸ்ட்லி எல்லாருக்கு நம்ம ஸ்கூல் டேஸ்ல சாட்டர்டே சண்டே எப்பயுமே லிவு இருக்கு இப்ப ரொம்ப பட் ஆனா இந்த ஐ டி கம்பெனி நம் வேலைக்கு வந்த அப்றோ டோட்டல டிஃப்ரெ்ட் இருக்கு ஏனா சம்டைம் வந்து சில கம்பெணிஸ்லா இருந்து ஃப்ரைடே லீவ் கொடுப்பாங்க சில இதுல வந்து வேற பிக்காஸ் ஒரு ஒரு டைம்ங் இருக்கு அதால தா உங்கள கேக்குற உங்களுக்கு எப்பவுமே சண்டே லிவ் இல்லயா
எனக்கு எப்பயுமே சண்டே லீவு ஆனா நா ஒரு ஒரு வாரோ என்ன பண்ணுவனா ஒரு சண்டே வந்து வேலைக்கு போயிட்டு ஒரு ஒரு ஞாயித்துகிழம வேலைக்கு போயிட்டு இன்னொரு அந்த ஞாயித்துக்கிழமயோட லீவ கொண்டு போய் நா வந்து அடுத்த வார சனிக்கிழம போட்டு வெள்ளிக்கிழம நைட்டு ஊருக்கு கிளம்பிடுவ சனி ஞாயிற் ரெண்டு நாள் இருந்துட்டு இருந்துட்டு திங்ககிழம காலையில வந்துடுவ
அந்த மாதிரி பண்ணுவ இல்ல அப்டின்னா மூணு நாள் நாலு நாள் சேத்துடுக்கிறோமன்னா எப்டி ஒரு சீ எல் இ எல் இருக்கு இல்லைங்களா அத வச்சு ட்டு ஒரு ஒரு சனிக்கெழமைக்கு ஒரு ஞாயித்துக்கெழம வேல பாத்துட்டு அத தூக்கிட்டு போய் இன்னொரு சனிக்கெழமையில போட்டு சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் அந்த மாரி நால் நாள் லீவ் எடுத்துடுவ ஒரே மாஸ்த்தல
திரு இப்ப இப்போ நீங்க இருக்கிற செட்டஸ்க்கு இப்ப இருக்கு ஒரு இதுல வந்து லைன்ல வந்து வெ உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வேற எதோன்னு எக்ஸ்ட்ரா அ அடிஷ் க்கன்ல எனி பெனிபிட்ஸ் இருக்கா
பெனிஃபிட்ஸ்னா எப்டி சொல்றீங்க சேல்ரி வைஸ் அந்த மாரியா
சேல்ரி வயசுல இல்ல ஐ மீன் இத்வ உங்களுக்கான அந்த அங்கந்து நீங்க திடீன் நீங்களா உங்களுக்கு எதா ஒரு செக் அப் பண்றீங்கன்னா அதுக்கான எனி காம்ப்ளிமென்டரிஸ் இருக்குமோ இல்ல நீங்க யாரா எதோ டாக்டர் கன்சல்ட் பண்றீங்கன்னா அதுக்கான ஃபிஸ் வந்து
அ அதுல்லா இருக்கு இப்ப நா இன்கேஸ் எனக்கு ஏதாது ஒடம்பு முடியல நா வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல நா ட்ரீட்மெண்ட் பாக்க போறே அப்டின்னா எனக்கு ஃபு அம்பது பர்சன்டேஜு ஒ டோடல் பீஸ்ல இருந்து அம்பது பர்சன்ட்டேஜ் டிஸ்கவுண்ட் எனக்கு
ஃபேமிலிஸ்களா எப்டி இரு
ஃபேமிலிஸ்க்கெல்லா இருவத்தஞ்சி பர்சன்டேஜ் அ
ஓகே
இப்ப அப்பா அம்மா தம்பி அதாவது என்னோட உடன்பிறப்பு என்னோட தாய்வழிச் சொந்தோ அந்த மாரின்னா அதா ஏ அப்பா அம்மா தம்பி கூட பொறந்தவங்க அக்கா தங்கச்சி இவுங்க எல்லாத்துக்கு ஆ இருவத்தஞ்சி பர்சன்டேஜ் இல்ல இன்னு கூட யா வேற யாராவது பெரியப்பா பெரியமா தாத்தா பாட்டி அவங்கல்லா கூட்டு வரன அவங்களுக்கு இருவதுல இருந்து பத்து பர்சன்டேஜ் பண்ணுவாங்க
சோ பேமிலந்து அட்லீஸ் மினிமம் ஒரு அந்த இதுல ஒரு கம்சன் சம்திங் இருக்கு ஆ டிப்ரெண்ட்டா ஆஃப் ஒகே ஒகே இப்போ உங்க பிரதர்ல்லா என்ன படிக்கிறாங்க
ஏ பிரதர் வந்து பாத்தீங்கன்னா அ பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிக்கறா முடிஸ்ட்டு அப்டியே இதுவு மெடிக்கல் கோடிங்னா படிக்க வைக்கலான் இருக்கே இந்த வருஷத்தோட முடியிது
ம் எல்லாரு மோ மோஸ்ட்லி அதா சொல்றாங்க எல்லாருமே பயோடெக்னாலாஜி இது மெடிக்கல் கோடிங்தா அதிகமா சொல்லிட்டு இருக்கா எங்க பாத்தாலு இப்போ ரொம்ப பாப்புலர் ஆயிடுசு
என்னென்னா ஒரே விஷ்யோ தா சீக்கிரமா சேல்ரி ஹைக் பண்றாங்க அதுல அவ்ளோதா
ஜாப் ஒடனே கெடைக்குது இல்லையா
ஜாப் ஒடனே கெடைச்சிது டுவெல்த் முச்சவ கூட டேரக்டா ஜாபுக்கு போயிலா இப்ப இருக்கற இதுக்கு
ஆமா அது கரட்
இப்போ உங்க தம்பி முடிச்சிட்டு பா வேலைக்கு போயிட்டு இருக்காரா இல்ல
இல்ல இல்ல ஆ ஐமீன் அதாவது பிஎஸ்சி பயோடெக்னாலஜி விலங்கியல் விலங்கியல் ம அப்புறோ விலங்கியலோடா இது பயோடெக்னாலஜி சொல்லுவாங்க அது ரெ புடிச்சிருக்கா இப்பதா முடிச்சிருக்கா இந்த செட்டுதா இன்னு அவனுக்கு ரிசல்ட்ல்லா வரணு
ஆமா
அதுக்கப்புறோ மார்க் ஷீட் இதெல்லா வாங்கிட்டு தான நம்ம அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியு சி மார்க் ஷீட்லா தேவயில்ல இருந்தாலு அது வ
இதுக்கு கோர்ஸ் மெடிக்கல் கோடிங்க திருப்பி படிக்கணு இல்லையா
ஆமா மெடிக்கல் கோடிங் திருப்பி படிக்கணு
அது ஒரு ஒரு ஒன் இயர் இக்குமா இல்ல அட் அது எவ்ளோ வருஷோ வரு அட் இது சட்ஃபிகேசன் கேக்கு இல்லியா அது அதனாலதா டூ மன்ஸ் திலி இதா நார்மல இது இதுல வந்துரு
ஆமா ஆமா
இதுக்கு இதுக்கெல்லா ஃபீஸ் எவ்ளோ கேக்குறாங்க அந்த மெடிக்கல் கோடிங் படிக்குறதுக்கு
மெடிக்கல் கோடிங்லே ஒரு ரெண்டு மூனு டைப் இருக்குது அதாவது பேசிக்கு பேசிக் மட்டு கத்துக்குறுதுனா அதுக்கு வந்து ஒரு ரெண்டு மாசோ எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஆ அதுலேயே சி பி சி அப்டின்னு இருக்குது சி சி எஸ்னு இருக்குது அதெல்லா அட்வான்ஸ்ட்டு டைப் அதுக்கெல்லா எழுவதாயிரோ எண்பதாயிரோ தொண்ணூறாயிரோ
இல்ல கோடிங் டைப்ல இந்த பைத்தான்க்கீக்குல்லா அதுவு வந்துட்டு இருக்கு இப்போ மெடிக்கல்லைன்ல
ஆமா
இப்ப நீ நீங்களு கோடிங் இந் இந்த மாரி ஒரு இதுதா படிச்சீங்க இல்லையா
எது
நீங்களு இந்த மாரி அ அலைக் கோர்சஸ் படிச்சீங்க இல்லையா இப்ப படுச்சுட்டு அடுத்த அடுத்து நீங்களு வேற ஏதாவது பிளான் இருக்கா இல்ல இது இதுலயே கண்டினியூ பண்ற மாரி இருக்கா
நா இதுலே கண்டினிவ் பண்ற மாரி தா இருக்கே நான் இது செட் ஆயிடுச்சு ஆ அத ஒரு மூனு நாலு வருஷோ செட் ஆயிடுச்சு இதுக்கப்புறோ எங்க ப்ரொபஷன் மாத்தறது
பட் ஆனா சேலரி எப்டி பரவாயில்லையா இதுக்கு மேல அப்டியே கண்டியூ பண்ணி இந்த சேலரி
பரவாயில்லதாம் ஆமா
ஓகே
ஓகேன்னா சோ அதனால எனக்கு சேல்ரி சம்மளம்வய்ஸ்சு எனக்கு இப்ப பிரச்சனை இல்ல அதனால அப்டியே போயிட்டுருக்கு
பரவாயில்ல ஏன்னா மோஸ்ட்லி சில ப்ரொபஷனல இந்த மாரி இருக்கவங்க எல்லா நானே இன்ஜினியரிங் முடிச்சேன்னா நானே இப்ப வேலய பாத்துட்டு இவ்வளவு வருதுன்னா அடுத்தது எதவு பண்ணா ஏதோ வேற ஏதா கோர்ஸோ இல் அப்பில் எதுவு பண்ணாதா இன்கிரீஸ் ஆகு ஏன்னா நம்பளுக்கு இன்னு ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ்ல ஃபார்ட்டி ஃபிப்டி எல்லா பத்தாது ஒன் லேக் டூ லேக்ஸ் இருந்தா மட்டு தான் சரி ஆகு
இல்ல இன்னிக்கு இருக்குற நெலமைக்கு அதுவே பத்துமா இப்ப இருக்குறவங்களே ரெண்டு லட்சரூபா மூனு லட்ச ரூபா சம்பள வாங்க
பாக்குறப்போ அதுவே இது பெருசா அது வந்தா போதுன்னுவோ பட் ஆனா அப்ப வரப்போ அது பத்தாதுந்ருவே
இருக்ரவங்களே ரெண்டு லட்ச ரூபா மூனு லட்ச ரூபா சேலரி வாங்குறங்களே பத்தலனு தா சொல்றாங்க
ஏன்னா அவுங்க வாங்குன உடனே பஸ்ட்டுஇ எம் ஐ ல போட்டுற்றாங்க ஒன் மந்த்து டூ மந்த்ஸ் அந்த சேலரி வந்தா போது ஆமா ஹோம் லோனோ ஏதோ ஒரு லோன் போட்டுறாங்க அதனால தவிக்கிறாங்க மோஸ்ட்லி இப்ப எல்லார்க எஸ் ஐ பி ன்றதெல்லா இப்ப பெருசா யார்கு தோன்றதில்ல அவுங்ளு அது பண்றது இல்ல அது வேற வேற இன்வெஸ்ட்டுல பண்ணிறாங்க வேற வே வேற ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு அதனால ஏன்னா வீடுன்றது ஒரு பெரிய இது அதனால எல்லாரு பஸ்ட்டு டூ லேக்ஸ் ஒன் லேக்
வீடு கட்டிருந்தோ கட வாங்கி கல்யாணத்த பண்ணி
ஆமா அது மெயினுன்றதனால எல்லா அது கவனிக்க மாட்டாங்க யார் அதுக்கு அவுங்க தப்பு இல்ல
உம் இல்ல ஏன்னா இப்போ இல்ல அப்பி இல்ல நம்ம முன்னோ நம்ம வந்த ஜென்ரேஷன் அப்டி வந்துட்டோ
ஆமா லைன் ஆஃப் ஜென்ரேஷன் ஆப் து இருக்கு இப்போ வீடுன்றது ஒரு பெரிய ஒரு எப்புடி சொல்றது மூச்சுக் ஹார்ட் பீ்ட் மாரி ஆயிடுச்சு
ஆமா ஏன்னா அதுவும் கரெக்ட்டு தான இப்போ இ எம் ஐ வாங்கி நம்ம சொல்றது இப்போ இ எம் ஐ மாச தவணையில வீடு வாங்கறது ஒரு சிலருக்கு தப்பா தெரியிலா ஆனா எவ்ளோ நாளைக்கு அவன் வாடக வீட்ல இன்னொருத்தர்
ஆமா இ இல்லாதவங்களுக்கு தெரியும் இருக்குறவங்க எத்த
குறவங்களுக்கு தெரியாது இப்போ எல்லாத்துக் இனிமே அவன் ஒருத்தரு டிபெண்ட் பண்ணிதான் இருக்கணும் ஏதாவது ஒரு அவன் வீட்ல ஒரு புதுசா பொருள் வாங்குறனாதனாலும் ஏ ஏதாவது ஒரு இது பண்றன்னாலும் அவன் போயிட்டு இன்னொருத்தரு இ நான் தான் வீட்ல என்ன நடக்குதுன்றத இன்னொருத்தர் கிட்ட ஸ் சொல்லிட்ருக்கணும் ஹவுஸ் ஓனர்க்கிட்ட ஆ அந்த மாரி நெலமதா இருக்குது வீட்ல ஆணி கூட அடிக்க கூடாது ஆ அந்த மாரி நெலமையில போயிட்ருக்கு அப்புடின் அவ்வுளோ டார்ச்சல் அனுபவிக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா போடா நம்போம் கடன ஒடன வாங்கியாவது வீடு கட்டிடுவோ வீடு வாங்கிடுவோ
ஒ ரெண்டு மூ ஒரு பத்து வருஷோ எக்ஸ்ட்டா ஆனா கூட பரவால்ல இண் அந்த இண்ரெஸ்ட்டு திருப் கட்டிக்கிலா அப்புடின் போயிடுவாங்
அப்புடின்ற நெலமைக்கி தா போவா இன்கேஸ் நீங்களா இருந்தாலுமே அப்புடிதா நானா இருந்தாலுமே அப் அப்படிதான்
ஆமா நானே அவளோ தா யாரு நான் கூட இப்ப சொல்ற வீடு வந்து இ எம் ஐல வாங்க கூடாது பட் ஆனா ம் நம்புளுக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து கையில வந்து ஒரு நல்ல ஆமா சேலரி நல்லா வந்துச்சுன்னா நான் அடுத்த ஒரு நிமிஷமே நா
பாத்துக்குலா நம்ம கையில சேல்ரி இருக்குல்ல அப்புடின்ற ஒரு தைரியத்துல வாங்கிடுவோம்
பட்ட பின் விளைவுலு இருந்தாலும் பட் வந்து நம்புளுக்கு வந்து ஒ ஒரு உன் ஒரு வீடுன்றது இதாயிடுது
அது ஒருவேள ஸ் சோறு சாப்ட்டாலும் நம்ம வீட்ல சாப்புட்ணோ அப்புடின்னுவாங்கல்ல அந்த மாரி தா
அது ஒரு சென்டிமென்டல் அத நம்ப போய் மாத்தவும் முடியாது அத நம்ப இதுவும் பண்ண அப்புடியே நம்ப அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு என்ன வழியோ அத பண்ணணும்
வாழ்க்கை எத நோக்கி பயணமா போதுன்னு தெரியில போற இதுவுல நம்மோ ஒரு பயணத் த்த பண்ணிட்டு போயிட்றோம்
உங்க உங்க பிரதரும் எங்க வீட்லந்தே படிச்சாங்களா வெளியப்
ஆ இல்ல இல்ல அவனும் ஹாஸ்டல் தா ஹாஸ்டல் தா மூனு வருஷோ ஹாஸ்டல் தங்கிதா படிச்சா
ஓகே அவுங்க ஃபீஸல்லா எங்க எப்புடி வந்துருக்கும் இந்த ஒன் இயருக்கு இது அ இந்த என்ஜாய்
ஆமாங்க அவனுக்கு கவர்மெண்ட் காலேஜிலே சீட்டு கெடச்சிச்சி அதனால பிரச்சன இல்ல ஆமா அவனுக்கு ஒண்ணு பெருசா ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டந்தா பெருசா அவனுக்கு ஃபீஸ் எதுவு எதுமே இல்ல
இப்ப நீங்க படிச்சப்ப எங் எங்கங்கெல்லா ட்ரிப்பல்லா போனீங்ளா காலேஜிலந்து
ஆ நால்லா நறைய ட்ரிப் போயிருக்க ப்ரோ
எங்க கா காலேஜ் மூலியமாவா இல்ல வெளிய
எ ஆ ம் இல்ல காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடையும் போயிருக்கோ வெளியவும் போயிருக்கோ ஆமா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட அதா எங்க கிளாஸ் புரில ஆ கொஞ்ச பேரு கூட கான்டாக்ட்ல இருக்கேன் கொஞ்ச பேரு ஒரு சிலரு நாட்டுக்கு போயிட்டீங்க ஒரு சிலர் வந்து வேற ஒரு தொழில் பண்ணா போயிட்டாங்க ஒரு சிலர் வேற வேற பாதையில போயிட்டாங்க
ஒரு சிலர் நம்ம பேசனா கூட பேச மாட்டாங்கன்ற நலமைக்கெலா போயிரு வாங்களா சோ அதா ஒரு சிலர் கூட ஒரு சிலர் கூட கான்டாக்ட்ல இருப்போ அதா
நம்ம நல்லா நெலமைலருந்தா போன் எடுப்பாங்க
இல்ல அவங்களுக்கு ஏதாவது நம்ம கிட்ட தேவ இருந்ததுன்னா போன் எடுப்பாங்க
ம் அது கரெக்டு தா ஏன்னா நம்ம அவசரத்துக்குன்னு யாரோன்னு கால் பண்ணா அவசரத்துக்கு கால் பண்ண யாரு எடுக்க மாட்டாங்க
இந்த அவசரத்துக்கு யாருமே எடுக்க மாட்டாங்க
ஓ ஒருத்த நல்லா ஒன் லேக் டூ லேக்ஸ் சம்பாதிக்கிறானு எடுப்பாங்க
சா ஏன்னா அவங்கிட்ட ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அவகிட்ட ஒரு இது இருக்குது சோ அதனால அவன் கண்டிப்பா பண்ணுவா அப்டின்ற ஒரு நம்பிக்க ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது உதவி வேண்ண அவங்க பண்ணுவான்ல்ல அந்த ஒரு நம்பிக்
அதுல அவங்களயு தப்பு சொல்ல முடியாது இருக்குற சிச்சுவேஷன் அப்டி தா போகுது இப்ப எல்லா காலேஜ்லருந்து வெளியே வந்தாலே எல்லாரு தனியாயிறாங்க
ம்
அவங்கள கான்டாக்ட் பண்ணவு முடியாது நம்மள அவங்கள எப்டியு எதுக்கு கூப்டவு முடியாது எந்த ஒரு ஏதோ ஒரு உன் ஃப்ரெண்ட்ஸ் கோ செரி யாரு
ஏன்னா எல்லாரு எதையோ நோக்கி ஒண்ணுத்த ஓடிதா ஆகணு ஓடுனாதா வந்து வாழ்க்கையில ஏதாயது கொஞ்சமாவது சேத்தி வெச்சிட்டு கொஞ்ச நாளாச்சும் நிம்மதியா வாழ முடியுன்ற நலமையில போயிட்ருக்கு
கிரெக்ட்தா சுச்சுவேஷன்ஸ் அப்படி டிபென் அ அதுதா போன் பண்ணாலு எடுக்க மாட்டா பத்து கால் பண்ணாலு அது கொஞ்சோ கஷ்டதா ஏன்னா நம்ம போன் பண்ணி ஏதோ ஒன்னு எமர்ஜென்சினு கால் பண்ணுவோ யாரு எடுக்கவு மா
புரியல ப்ரோ
இதா நம்பொ ஆ நார்மலா யாருக்கு ரெஸ்பா இப்ப காலேஜ் முடிச்ட்டு வந்தப்போ ஒரு ஒன் இயரு அப்புறோ திருப்பி யா கால் பண்ணல யாரு எடு
ஆமா ஆமா இப்பவே ஒரு அஞ்சு பேர் கான்டாக்ட்ல எப்பயாவது பேசுவாங்க அப்டின்ற நெலமைலதா இருக்
இன்னு ஒண்ணு கஷ்ட்டொ
அது ஆமா நீ யாருன் எனுக்கு தெரியாது நான் யாரன்னு உனுக்
ஆமா சரி ப்ரோ நா கூபுட்ற இருங்க வேற கால் வருது